ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லாருக்கேங்க நீங்க நல்லாருக்கீங்களா கொழந்தைகள்லா நல்லாருக்காங்களா
எல்லா நல்லாருக்காங்கங்க ஒரே வீட்டு வேலையாருக்குது அதனால தா ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கே
ஆமாங்க வேல செஞ்சா ஒரு நாளைக் ஃப்ரீயா இருக்கலா நெனச்சாலு எதோ ஒரு வேல புதுசா ஒரு வேல வந்துருது
ஆமாங்க கண்டிப்பாங்க எனக்கு இப்பதாங்க ஒரு ஃபீல் ஆகுது ஏண்டா கல்யாணோ பண்ணிக்கிட்டோ கொழந்தைகள்லா பெத்துக்கிட்டோ கம்முனு நம்ம வந்துட்டு அந்த ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லல்ல எவ்ளோ ஜாலியாருந்தோ அப்டியே இருந்துட் போயிர்லாங்கற மாதிரி இருக்குங்க
ஆமாங்க நானு பல டைம் யோஸ்ச்சுருக்கே நம்ம ஒரு நாளைக்காவது ஃப்ரீயா இருக்கலா இன்னைக்கி தூங்கலா இந்த வேலையில நைட்டே பிளான் பண்ணி இவ்ளோ வேலதாருக் குனு நெனச்சா அன்னைக்கி புதுசா ஒரு வேல வந்து அ அந்த ரெஸ்ட்டு எப்போ எடுகற ரெஸ்ட் டைம் கூட இல்லாம வேல செஞ்சுட்டே இருக்கணு போல இருக்குங்க அப்டிதா யோசிப்ப நம் ஸ்கூல் டைம் என்ன பண்ணுவோ காலைல எந்திரிச்சி ஸ்கூலுக்கு கெளம்பி போவோ அம்மா சாப்பாடு தருவாங்க சிவனேனு போய் ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியா இருந்துட்டு டியூஷன் போயிட்டு ஃப்ரண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்துச்சு சாய்ங்காலோ வருவோ ஆனா வீட்ல எவ்ளோ வேல
ஆமாங்க காலையில பொழுது போய் பொழுது முடியறதுக்குள்ள ஒரே வேலையாதாங்க இருக்கு நெஜமாலுமே என்னோட ஸ்கூல் டைமு காலேஜ் டைம்லா ரொம்ப மிஸ் பண்ண மாதிரி இருக்குங்க அப்போ ரொம்ப படி படின்னு படிச்சுக்கிட்டு அப்டியே இருந்துட்டோ இருந்தாலுமே அதுல ஒரு ஜாலி இ ருந்துச்சு நெறைய ஃபன் எல்லா இருந்துச்சு நீங்க என்னோட காலேஜ்ல இருந்துதா எனக்கு பழக்கோ ஆனா ஏன் ஸ் கூல் மெட்டு ஒருத்தி இருக்கா அவ பாத்தீங்கன்னா அப்டி ஒரு ஃபன்ல இருப்பா அவ வேற காலேஜ் ஜாயின் பண்ணிட்டா அவ்ளா ஜாலியா இருக்குங்க நா ஃபஸ்ட் ஸாண்டர்ட்ல இருந்து டுவல்த் வரைக் க்குமே நாங்க வந்துட்டு ரெகுலரா படிச்ச ஒரே ஸ்கூல்ல படிச்சோ நாங்க இது கூட மாறல என்ன சொல்றது செக்ஷன் கூட எங்கள மாத் தி உக்கார வைக்கல ஒரே ஒரு இயர் மட்டு எங்கள வந்துட்டு செக்சன் மாத்தி உக்கார வச்சாங்க அதுக்கு நா ரொம்ப அழுஅழுன்னு அழுதங்கட்டிக்கி டீச்சரே பாத்துட்டு சரிப்போ அவள உங்கூடயே போட்டு விடுறேனு சொல்லி போட்டு மாத்தி உட்டுட்டாங்க அப்டி நாங்க வந்துட்டு ரொம்ப டீப்பான ஃப்ரெண்டுங்க அவ எப்பமே ரொம்ப வந்துட்டு அ பிரில்லியண்டா நல்லா யோசிப்பா அதாவது என்ன சொல்லுவா இந்த சென்டிமெண்ட்டுகெல்லா எடமே குடுக் க மாட்டா அப்டி ஒரு கேரக்டரு ஆனா எ நா அப்டி இல்லங்க எனக்கு வந்துட்டு அவ இருக்கணும்னா அவ என் கூட இருந்தே ஆகணும் அப்படி ஒரு என்ன சொல்றது அவமேல ஒரு லவ்வு அஃபெக்ஷன் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படி இருந்துச்சுங்க என்ன தவிர அவ யாரு கூடயும் பேசக்கூடாது புடிக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆனா நாங்க அடிக்கடி சண்டையெல்லாம் கட்டிக்குவோம் அதெல்லாம் ஒரு ஜாலியான லைஃபுங்க என்னால மறக்கவே முடியாது
ஆமாங்க எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க எப்படினா நா எ ஒரு நாங்க சின்ன கிராம தாங்க ஊரு அப்ப சொந்தக்காரங்க தா புல்லா எல்லா கிளாஸ்ஸும் ஒன்னா படிப்போம் பிப்து வரைக்கும் எங்க ஸ்கூல் இருந்துச்சு பிப்துல வந்து அங்க என்னோட செட்டுனா அவங்களுக்கு பாய்ஸ் கேள்ஸ்ன்னு நிறைய பேருங்க நிறைய பேர் படிச்சாங்க எங்க செட்டு தான் இருக்கதுலேயே பெரிய செட்டு ஃபித்து வரைக்கும் ஒன்னா ஃப்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போகனு பக்கத்து ஊருக்கு அந்த ஊருக்கு நடந்துதா போகணும் பஸ் இல்ல பஸ் வந்து காலையில ஒரு டைம் மட்டும் தான் வரும் சாய்ங்காலம் ஒரு டைம் தான் ஸ்கூல் டைம் கிடையாதுங்க நேத்திலயே பஸ் வந்துடும் ஒரு ஏழு மணிக்கு அந்த மாதிரி வந்துரும் ஆனா ஒன்பது மணிக்கு தானங்க சிக்ஸ்துக்கு மேல நாங்க நடந்துதா போகணும் அப்ப ஃப்ரெண்ட்ஸோட நடந்து தா போவோம் ஃப்ர்ஸ்ட் டைம் போகும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் எல்லாம் நடந்து போகணுங்க காட்டுக்குள்ள தான் நடந்து போகணும் அப்ப நாங்க பிரெண்ட்ஸ்ஸூ ஒரு மூணு பேரூ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவொல்த் வரைக்கும் ஒரே ஊர் தான் ரிலேஷன் கூட தான் டுவெல்த் வரைக்கும் ஒன்னா படிச்சோ பிரியவே இல்லை அவ்வளோ ப்ரெண்ட்ஸ் காலேஜ்லதான் பிரஞ்சுக்கிட்டோம் அப்டி இருக்கும் போது நாங்க நடந்த காலையில ஒவ்வொரு வீடும் தூர தூரமா இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஒருத்த கிளம்பி வந்து அப்படி லைனா ஒவ்வொருதரா ஒரு பெரிய அக்காங்க கூட தான் நடந்து போவம் அந்த அக்காங்களும் எங்கல கூட்டிட்டு போவாங்க அவங்க கூட போகும்போது தோட்டத்துல உள்ள மாங்காய் கொய்யா மரம் எல்லாமே இருக்கும் ரொம்ப ஜாலியா இருக்கும் எல்லாரு ஃப்ரெண்ட்ஸோட காலையில எல்லாரும் நடந்து ஒரு அரை மணி நேரம் நடப்போம் நடந்து போயிட்டு நடந்து போய் தான் படிச்சாங்க அது மழை காலத்துல எல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் இது மழ அப்புறோ ஒரு சமய் இருட்ட ஆயுடு டியூஷன் எல்லா போயிட்டு வரும்போது அப்புறம்ஸ்கூலு போய் நார்மல ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டஸ் ஸ்கூலுக்கு போனா வேற ஃப்ரென்சுங்க அத நெறய ஃப்ரென்ஸ் இருந்தாங்க நாங்க அங்க சிக்ஸ்து பொன்னு நாங்க மூணு பேரு இன்னு ஒரு ஆறு பேரு சேந்துங்க ஒம்பது பேருங்க எ ப்ரெண்ட்ஸ் திக் ஃப்ரண்ட்ஸ் டுவெல்த் வரைக்கு ரொம்ப ப்ரெண்ட்ஸ்ஸா இருந்தோ எல்லாது வீட்டுக்கு போவோ ஒன்னாதா கொஞ்சோ சாப்புடுவோ ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு போனாலு ஷேர் பண்ணி சாப்புடுவோ கேம்ஸ் டைம்ல எல்லா ஒன்னா விளயாடுவோ அது உண்மையாமே நினைச்சு பாத்துட்டே இருப்பங்க ஒவ்வொருத்தராம் இப்டி இருந்தம்மல அப்டி இருந்தம்மல அவுங்க என்ன சொல்லுவாங்க என்ன ஏதோ ஒரு ஜோக் சொல்லி கத சொல்ல சொல்லி சொல்லி சொல்லிச்சு சுத்தி உக்கோந்து சிரிப்பாங்க ஏதோ ஒரு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பெட் நேம் வச்சிருந்தோ அப்ப இந்த பேர் எல்லா எங்கயாது கேள்வி படும் போது எனக்கு பழைய ஞாமலா வரு எனக்கு சில சமயோ அழுகாச்சே வருங்க ஏன்னா அப்ப எந்த கஷ்டமு தெரியாது எதுமே தெரியாது அவ்ளோ ஜாலியா அதாவுது காசோட எதுவு மதிப்பு தெரியாது நம்ம போறோ படிக்கிறோ மார்க்கு மட்டுந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கனு அது மட்டுந்தா உலக மாறுந்துச்சு ஆனா இப்ப இருக்குற நம்ம குழந்தைகளுக்கெல்லா காசு பணத்த பத்தியோ அதெல்லா நல்லா தெரியுதுங்க நம்ம மாரிய எல்லா என்ன சென்டால ஆவுங்க இல்ல அவுங்க எல்லாமே அவுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவுங்க ஒரு குழந்தைத்தனமாவே இல்ல அவுங்க நம்மல்லா ரொம்ப ரொம்ப கொழந்த தனமா இருந்தோ என்னுங்க
ஆமாங்க கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல ஆயிரோ கஷ்டோ இருக்கு ஆனா அந்த ஒரு கஷ்டோ கூட நம்ம மண்டையிலே ஏறது ஏன்னா அப்டி ஒரு ஜாலியான மூமெண்டா இருக்கு நம்மளோட ஸ்கூல் லைஃப்ல்லா அ சில சமயத்துல சாப்பாடு இருக்கு சாப்பாடு இல்லாமயு இருக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல கூட நம்ம அவ்ளோ ஒரு ஹாப்பியா இருந்துட்டு இருந்தோ ஆனா இப்ப இருக்குற குழந்தைகளுக்கு அந்த என்ன சொல்றது விட்டு குடுக்குற பழக்கங்குறது வந்துட்டு சுத்தமாவே இல்லேங்க குழந்தைகளுக்கு ஆனா நாங்க ஸ்கூல் டைம்ல எல்லா அப்டி கெடையாது கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குக்கல்லா விட்டு கொடுப்போ கொஞ்சோ சண்டையு போட்டுக்குவோ இல்லன்னுல்ல ஆனா அந்த விட்டு குடுக்குற பழக்கங்கிறது வந்துட்டு சின்ன வயசுலயே நிறைய இருந்துச்சுங்க அப்புறோ எங்க லைஃப்ல நடந்து ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் இருந்ததுங்க என்னோட ஃப்ரெண்டு ஆ ஒரு டைம் என்ன பண்ணா அவ கொஞ்சோ ஷார்டா இருப்பா அப்ப அதனால எப்பவுமே ஃப்ரண்ட் பெஞ்சில தா உக்காந்துருப்பா நா கொஞ்சோ டாலா இருப்பே எனத்தூக்கி எப்பவுமே பேக் பெஞ்ச் தா நா எப்பவுமே பேக் பென்ச் ஸ்டூடெண்ட் தாங்க அவ கொஞ்சோ சின்னதா கண்ணாடிக்கு முன்னாடி அப்போ அவ பக்கத்துல உக்காந்து இருக்கிறவங்க வந்துட்டு எப்பவுமே அவகிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா அப்போ நா கேட்டே என்னடி அவுங்க கூட பேசிக்கிட்டே இருக்கறான்னுதுக்கு ஒன்னு இல்ல அவுங்க வீட்டுல அவுங்க அம்மா அப்பா எப்ப பாத்தாலு திட் திட்டுறாங்களாமா அடிக்கிறாங்களாமா நா எங்கோவது ஓடி போயிரலான்னு நினக்கிறே அப்டின்னு சொல்லிட்டு இருந்தா அப்ப நா கேட்டே ஏன்டி ஏதாவு லவ் கிவ் பண்றாலோ ஒரு வேல அதனாலு ஓடிருவாளோ அப்டின்னு கேட்டா இல்லல்ல அப்படி எல்லா ஒன்னு இல்ல அவுங்க அம்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்களாமா அந்த டார்ச்சர்ல ஓடி போறேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த புள்ளை சும்மாதா சொல்லுதுன்னு நினச்சிட்டு நாங்களு விட்டுட்டோ அதா அந்த புள்ள உண்மையிலுமே வந்துட்டு வெளிய போயிருச்சு அப்புறோ அவுங்க அம்மா அப்பா அயோ புள்ள வந்து நீன்னி காணாம்லையே அப்டின்னு சொல்லி போட்டு எல்லாரத்திட்டையு கேட்டுட்டே இருந்தாங்க கடைசியில பாத்தா அவ பக்கத்துல உக்காந்துட்டு இருந்த பிள்ளை யாருன்னு பாத்தா என்னோட ஃப்ரெண்டு தாங்க எல்லாரு வந்துட்டு அந்த அம்மால வந்துட்டு என் புள்ள எங்கம்மா போயிருக்கான்னு சொல்லிருமா சொல்லிருமா இவல்ட கொஞ்ச ரொம்பமே அழுகவு சிலப்போ மிரட்டி கேட்கவும் ரொம்பவுமே பயந்துட்டாளுங்க அப்டி ஒரு அழுகாட்சி அழுகாட்சி எங்களால அவ அழுகுறா ஃபீல் பண்ணி அழுகுறா ஆனா அவ அழுகுறத நெனைச்சு எங்களுக்கு சிரிப்புன்னா க்ளாஸ் ஏ சிரிக்குது அப்போ டீச்சர்ல்லா திட்டுறாங்க எதுக்கு அழுகுகற நீதா தப்பு நீய எதுக்கு இந்த மாதிரி அழுகுறேன்னதுக்கு அப்ப இல்லலைங்க டீச்சர் ந அழுகலீங்க என்ன அவ ஓடி போனது எனக்கு தெரியாதுங்க அப்டின்னு அப்டி ஒரு அழ அழுக்கறானுங்க அவங்க அங்க கேட்டது மட்டு பத்தாம நாங்க டியூஷன் போயிட்டோ டியூஷன் போயிட்டு டியூஷன் மாஸ்டர் கிட்ட இவ பேர சொல்லி கேக்கறாங்க எங்க போச்சுங்க அந்த புள்ள அந்த புள்ள வந்துட்டு என் என்னோட பொண்ணு போயிருச்சுங்க அந்த பிள்ளைக்கு எது கேட்டு தெரியுமான்னு கேட்டு சொல்லுங்க அவதா பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தவ கிளாஸ் இருக்கிற எல்லா பிள்ளைங்களையும் கேட்டா அவதான் க்ளோஸங்கிறாங்க அப்படினதுக்கு எங்க டியூசன் மாஸ்டர் வந்துட்டு ஏப்பா அந்த பிள்ளை கொஞ்ச எந்தந்துச்சின்னு பதில் சொல்லுமா சொன்னதுக்கு அங்கயு நின்னு ஒரே அழுகாச்சிங்க எங்களுக்கு நெனைச்சு நெனைச்சு அப்படி ஒரு சிரிப்பா வரும் அ அந்த பிள்ள அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா டீச்சர் கிட்ட சொல்லிட்டு அந்த பிள்ள அது திரும்ப வந்துருச்சு ஓடி போன புள்ள வந்து திரும்ப வந்துருச்சு அப்றம் எல்லாரு கூப்புட்டு ஸ்கூல்ல எல்லா வான் பண்ணி விட்டதுக்கு அப்பறம் ஆ என் பிரஃப்ரெண்ட் என்ன பண்ணா இனி இவ பக்கத்துலயே நா உட்கார மாட்டேன்னு சொல்லி டீச்சர் கிட் ட சொல்லிட்டு என் பக்கத்துல பின்னாடி வந்து உக்காந்துட்டாளுங்க அப்டி ஒரு காமெடியா நடக்கு ஏன்னா அது எங்கனால மறக்கவே முடியாது இந்த மாரி நெறைய இன்சிடென்ட் நடந்திருக்குதுங்க வேற இன்னொரு குண்டா இருக்கிற புள்ள வந்துட்டு அவ மேல இவ என் ஃப்ரெண்டு மேல ஏறி அமுத்த அமுத்துன்னு அமுத்தவும் என் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே வலி புடிச்சிருச்சு அடுத்த நாள் எங்க அவங்க அப்பா வந்துட்டு புரோக்ரஸ் கார்டுல சைன் பண்ண வந்திருந்தாங்க அந்த பொண்ணு என்ன நெனச்சிருச்சு அவ மேலதா கம்ப்ளைண்ட் பண்ண வர்றங் நெனச்சிட்டு அந்த புள்ள அதுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்படியே ஏகப்பட்ட இன்சிடென்ட் வந்துட்டு ஸ்கூல்ல நடந்திருக்குங்க இதெல்லா நெனச்சு இத்தன வருஷம் ஆச்சுங்க ஆனா இப்ப வரைக்குமே என்னால வந்துட்டு அங்க நடந்த விஷயங்களோ எங்களுடைய முகங்கள் எதுவுமே எங்கனால வந்துட்டு மறக்கவே முடியலங்கறதுதா உண்ம
ஆமாங்க இப்போ நம்ம அந்த ஸ்கூல் வந்து பெரிய ஸ்கூலுங்களா கவர்மெண்ட் ஸ்கூலு அங்க படிச்சவங்க இந்த சுத்து வட்டாரத்துலக்கிறங் புல்ல இங்கிலீஷ் மீடியமா நெறைய இல்ல நாங்க படிக்குபோது அப்போ நீங்க எங்க பாத்தாலு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு படிச்சவங்க எப்டியாவது தெரிஞ்சறாங்க பாத்தோம்னா பேர் சொல்லி கூப்பிட்டு பேசறாங்க அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டுதாங்க பொருந்து க பிரைவேட்லயல்லா கொஞ்ச கொஞ்ச பேர் தனித்தனியா படிப்பாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எல்லா ஊர்லேயு ஒரே ஒரு ஒரு பெரிய ஸ்கூல்ல இருந்தனா அங்க தா படிப்பாங்க நீங்க இப்ப ஒரு இன்சிடென்ட் சொன்ன மாரி எனக்குது நா படிக்கு போது நடந்துச்சுங்க அது என்னன்னா ஆ ஒரு பொண்ணுங்க அந்த பொண்ணு வந்து நாங்க ஒன்பது பேர் ப்ரெண்ட்ஸ் இருப்போ அந்த பொண்ணு எங்க கூட வந்து சேந்துச்சு அந்த பொண்ணு என்னமோ டெய்லி எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒரு ஸ்ன்ஸ் ஒன்பது பேத்துக்கு வாங்கி தரு ஸ்நக்ஸ் அந்த மாரி வாங்கி கொடுத்துட்டே இருக்கு அப்பறம் ரொம்ப நாள் வாங்கி கொடுத்துச்சுங்க வாங்கி குடுத்து ஒரு நாள் என்னாச்சு ஆனா அந்த சமயத்துல வந்து டெய்லியு வந்து கிளாஸ்ல வந்து காசுலா திருட்டு போகு நெறைய காசு திருட்டு போகு யாரு யாரு யாருன்னே தெர்ல ரொம்ப நாள் மிஸ்ஸு கூட எல்லாரு அழுவா அழுகுவா சின்ன சின்ன பொண்ணுக தான காஸ் திருடிட்டாங்கன் சொல்லீட் டு ஒரே அழுகாச்சியா இருக்கு அப்பறோ மிஸ்ஸு எப்பிடி கண்டுபுடிச்சாங்கன் தெர்ல அந்த எல்லாத்துக்கு ஸ்நாக்ஸ் வாய்ங் குடுத்த பொண்ணு தா டெய்லி எல்லாத்தையு காச எடுத்து திருடி ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கு வாய்ங் குடுத்துருது அப்றோ இது ரொம்ப நாள் கடச்சிதா கட தெரிஞ்சிச்சுங்க அதுக்கு முன்னாடி டெய்லி தி திருட்டு போறது கண்டுபுடிக்கற்க்கு மிஸ்ஸு எவ்ளவோ ட்ரை பண்ணாங்க அதுக்கு எல்லாத்துக்கு இது ஒரு ம் பேட்ச்சு மாரி குத்தி எங்கள ரொம்ப இன்சல்ட்டெல்லா பண்ணி உட்டாங்க மிஸ்ஸு அப்பறந்தா அந்த பொண்ண கண்டுபுடிச்சாங்க அந்த பொண்ண ஸ்கூல் உட்டே நிறுத்திட்டாங்க அ ரொம்போ கஷ்டமா இருந்துச்சு அந்த பொண்ணு பெரிய தப்புதா ஆனா அ ஸ்கூல் உட்டே நிறுத்திட்டாங்க அவங்க அம்மா அப்பா தெரிஞ்சொன்னே நீ ஸ்கூலுக்கே போ வேண்டானு அந்த பொண்ண ஸ்கூல் உட்டே நிறுத்திட்டாங்க அது ரொம்ப கஷ்டோ அத மட்டு மறக்கவே முடியாது சமீபத்துல அந்த பொண்ண பாத்தே எம்பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லதா அந்த பொண்ணு கொழந்தைய சேத்திருக்கு அத பாத்து பேசிட்டுதா வந்தே அத பாத்த உடனே எனக்கு அதே ஞ அந்த ஞாபகோ மட்டுந்தாங்க எனக்கு வந்துச்சு ஓ உங்களுக்கு இது நடந்திருக்குங்ளா
இந்த மாதிரி விஷ்யங்கள் எதுவு நடந்தது கெடையாதுங்க ஆனாலு ரொம்ப நாள்க்கப்பறோ நாம பேசிருக்கோ ரொம்ப சோ ஹாப்பியா இருக்கு நம்ம ஒரு இல்லத்தரசிகள் அப்டிங்கிறது மறந்து அந்த ஸ்கூல் லைஃப நெனச்சு பாத்ததுக் கே எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குங்க நா இன்னோர் நாள் கால் பண்றங்க இப்ப கொஞ்ச வெளிய போகோணு மாவரைக்கிற வேல இருக்கு உங்களுக்கு கூப்பிட்றங்க நானு
ரு ஓகேங்க